அ என்னக்கா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேக்கா வீட்ல பசங்கல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறோ ஃபோன் பண்ணிருக்கீங்க
தா இன்னிக்கி இ எனக்கு விடுமுறை செரி பசங்களா பேசி ரொம்ப நாலாச்சே உங்ககிட்ட பேசி செரி அதா எப்டி இருக்காங்க என்னன்னு கேட்கலான்னு பண்ணேங்க
ம் நல்லாருக்கு அவங்க அத்த வந்திருக்காங்கன்னு வெளாடிட்டு இருக்காங்க
அப்டிங்களா செரி செரி்ங்கா எப்ப வந்தாரு அண்ணா எப்ப வந்தாரு
காலையில தா வந்தாங்க அவ்ங்க
அ அப்டிங்களா செரிங்க்கா அதா நேத்து அ செரி்ங்கா செரி அதா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பாப்பா கிட்ட பேசுனே இன்னு அப்பா வரலக்கா அப்டின்னு சொல்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க
ம் அவதா சொன்னா அக்கா கால் பண்ணாங்க அப்டின்னு சொன்னா
ம் ம் செரிக்கா அதா ஒரே வருத்தமா பேசினந்தாங்க அப்பா இருக்க மாட்டிக்கிறாங்க வர்ல இன்னு அப்டி இப்டின் ஒரு மாரி கஷ்டப்பட் பேசிட்டு இருந்தாங்க ம் செரிக்கா அதா கோடை விடுமுறைல்லா விட்டுட்டாங்கல்ல வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதா பசங்கள நானு சொல்லிட் இருந்தே
ம் அ சொல்லிட் இருந்தா அவளு கூப்ட்டாங்க அப்டின் சொல்லிட்டு செரி அப்பா வரட்டுமா கேட்டு சொல்றே நானு அப்டின்னு சொன்ன அ அங்க அப்பா வந்தது நா கேட்டு சொல்ட்டு
அ செரிக்கா செரி அதா அத்த வீட்டுக்கு போ போறே போயிட் வந்தே அப்டின்னு சொல்லிட் இருந்தா செரி அதா வீட்டுக்கு பாண்ட்ல இன்னு கொஞ்ச நாள் விடுமுறை இருக்கே இங்கதா வந்து இருக்கிறது அப்டின்னு சொல்லிட் சொன்னே செரிக்கா நா அம்மா அப்பா கிட்டதா கேட்கணு அப்டினு சொல்லிட் இருந்தா பாப்பா செரி அதா உங்ககிட்டனா கேக்கலா
அதா நா அப்பா கிட்ட கேட்டு சொல்றேமா அப்டின்னு சொன்ன செரி போயிட்டு வா அப்டின்னு சொல்லிட்டு
அ செரிக்கா அனுப்ச்சி வைங்க செரி அதா நானே உங்ககிட்ட கேக்கலா செரி விடுமுறை தா அ எனக்குது ஒய் ஒரு பத்து நாள் வந்து விடுமுறை விட்றாங்க செரி நானு வீட்லதா இருப்பே இப்ப பசங்க வந்தா நானு கூட இருப்பே எங்கன்னா கூப்ட்டு போவே
ம் செரிமா நா கேட்டு அனுப்பி வைக்கிற
ம் செரி்ங்கா அத செரி இங்க பக்கத்ல வந்து கடற்கரைல்லா இருக்கு போனதே இல்ல அப்டின் சொல்லிட் இருந்தா பாப்பா செரி அந்த மாரின்னா எங்கன்னா கூட்டிட் போயிட் வருவேல்ல பாப்பாவையு தம்பியு அனுப்பி வைங்க
ம் அனுப்பி வெக்கிற ரெண்டு பேரையு
ம் செரிங்க்கா எங்க நீங்களுந்தா வாங்க வீட்ல ஃப்ரீயா வேல இல்லாம இருந்த்ச்சுன்னா நீங்களுந்தா வாங்க வந்து
நா எங்க இவர உட்டு வர்றது இவருக்கு சமைக்கணுல்ல
ம் கூட்டிட் வந்திருங்க அண்ணாவையு சேத்து அப்டிங்ளா செரி செரி பாருங்க வந்து இப்ப சனி ஞாயிறு லீவ் வந்த்ச்னா வந்து கொஞ்னா இருந்துட் போலா நீங்களுந்தா
ம் நா அவர் வரட்டு கேக்குற கேட்டு சொல்ற இன்னக்கி
ஆ எப்டியு இப்ப பசங்கள இட்டுட்டு வந்து நீங்க விடணுல்ல அப்டியே சனி ஞாயிறா வந்து கூட து இருந்துட்டு திங்கக் கெழம விடிக்கால்லா களம்பிடுங்க
ம்
எல்லாரு ஒன்னா வெளிய போன மாரி இருக்குல்ல
ஆமா
ம்
அவரு வர்ட்டு நா கேகுறே
ம் செரிங்க்கா கேட்டதா சொல்லுங்க. ம் செரி நீ நீங்க வர முடியலனா கூட பசங்களயாவது அம்ச்சி வைங்க பாப்பா தம்பியு ம் ம் நாங்களாவது எங்கனா கோடை விடுமுறைக்கு நாங்களாவது எங்கனா வெளிய போயிட் வரோம் நீங்களாந்தா யாரும் வரமாட் கிறீங்க நாங்க வெரிக்குமாது போயிட்டு மகிழ்ச்சியா இருந்துட் வர்றோ
கூப்ட்டு போய்ட் வாங்க நா கேட்டே சொல்றே வந்தது அவரு சொன்னாருன்னா நானே கூப்ட் வந்து உட்டுட்ற
ஆ செரி செரிக்கா இங்க பொருள்க்காட்சி மாரி கூட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த புத்தக கண்காட்சி மாரியு போட்ருக்காங்க அங்கெல்லா கூட்டு போனா பஸ் சங்களு எதுன்னா புதுசா தெரிஞ்சுப்பாங்கல்ல அவங்களுக்கு எதுன்னா ம் சேரி வெளியேப் போன மாரியு இருக்கு எதனா புதுசா கத்துக்குன மாரி பசங்களுக்கு அதுல எதனா ஒரு ஆர்வமும் வரும்
ஆமா ங்
பாப்பா என்னமா பண்றா
ஆ பாப்பா தூங்கிட்ருக்காங்க அக்கா
ம் சாப்ட்டாலா
ஆ சாப்ட்டங்க்கா ஆ இப்பதா ஒரு பதினோர் மணிக்கீ தூங்குனாங்க கால்ல சீக்கிரமே எழுந்துட் டாங்க பொழுதா சேரி அத்னால இப்பதா படுக்க வெச்சே அவ்ங்கள படுக்க வச்சாதா நா வந்து அடுத்தது சமையல்லா பண்ண முடியு ஆமாங்க்கா எங்க வீட்ல இருந்தாலு வேல செஞ்சு ட்டே இருக்கா மாரிதா இருக்கு
ஆமா நம்ம வேலைக் போறதாருந்தா காலைலயே முடிஞ்சிடு நம்ம வீட்ல இருக்கோன்றதுனால செரி நம்ம பொறுமையா செஞ்சுக்கலா நம்ப்ள யாரு கேக்க போறது அப்டின்ட்டு அன்னைக் ஃபுல்லா வேலையே போற மாரி இருக்கு நம்ம வேலைக் போம் போதுனாச்சி ஆ செரி கொஞ்ச நேரொ செய்வோ காலைலயே முடிச்சுட்டா அதுக்கப்றொ வேலைக் கொஞ்சொ வீட்ல இருக்றதார்ந்தாதா இன்னைக்கு ஃபுல்லா வேல மட்டுமே செஞ்சு ட்ருக்குற மாரியே இருக்கு நம்ளுக்
ஆமாங்க்கா அப்டிதா இருக்கு சேரி இத்தன் நாலு அ த்த கூட இருந்தாங்க பாப்பாவ பாத்துக்கற்த்துக்காக இப்போ சேரி பத்து நாள் லீவ் இல்லாமா நானு போயிட்டு எங்க பொண்ணு வீட்ல இருந்துட்டு வர பேர பிள்ளைங்கல்லா கேட்டுட்டே இருக்குதுங்க அவ்ங்களையு போய் பாத்துட்டு வர அப்டின் சொல்லிட்டு கெளம்பிட் டாங்க நேத்து நேத்து சாய்ந்தரமே கெளம்பிட்டாங்க
ம் அப்ப நாளக்கி யாரு பாத்துப்பா பாப்பாவ
ஆ இல்லக்கா அவள்தா ஏ நாலைல இருந்து இன்னில இருந்தே லீவுதா விடுமுறைதா அதுனாலதா சேரி போய்ட்டு வரட்டு அப்புடின்னு விட்டே ஆ ஆமாங்க்கா சேரி அவங்களு வீட்லயே அடஞ்சு
ஆமா எவ்ளோ நாள் இருப்பாங்க அவங்களையு அவங்க பேர பசங்களு கேட்பாங்க.
ஆமா நா வரதா சொன்ன செரி இப்ப அவங்க க்கு வந்து அவங்களு வேலைக்கு போறதுனாலே எங்கேயு விட்டுட்டு வர முடியல அப்புடின்னுட்டாங்க சேரி நா போய் இருந்துட்டு வரமான் நாங்க அதா உனக்கு விடுமுறை விட்டுட்டாங்களே நானாவது போய் இருந்துட்டு வரே அப்டின்னாங்க செரி போயிட்டு வாங்க அவங்களுக்கு ஆச இருக்கு நம்ப ஏ இது பண்ற மாரி இருக்கணு அப்புடின்ட்டு
ம்
அதா போயிட்டாங்க நேத்து நேத்து சாயந்தர நாந்தா போய் பஸ் ஏத்திட்டு வந்த அப்றொ போயிட்டாமா அப்புடின்னு சொல்ட்டு சொன்னாங்க ஆ உங் தனியா போயிடுவாங்கக்கா அதெல்லா பழக்கந்தா வந்து கொண்டே இருக்கறனால பழகிடுச்சு அவங்களுக்கு அதனால தனியா போயிடுவாங்க சேரி என்னயுந்தா கூப்ட்டாங்க வாமா அப்புடின்ட்டு
ஒங்களுக்கு விடுமுறை தான போயிட்டு வரலா இல்ல.
ஆ இல்லக்கா அங்க எல்லாரு இருக்காங்க ஜனமா இருக்கூ. பாப்பாவுக்கு வந்து ஜனமா இருந்தாலே பிடிக்க மாட்டேகிது அழுதுட்டே இருக்கா. செரி ஞாத் த்துக்கெழம வந்து ஒரு இது மாரி ஃபங்க்ஷன் மாரி வச்சிருக்காங்க. சரி அதுக்கு வேணா போய்க்கலா அப்டின்ட்டு விட்டேங்க்கா.
ம்
அதுவு இல்லாம அங்க வீட்ல வேற கூட்ட நெரிசலா இருந்துச்சுனா ரொம்ப கசகசன்னு இருக்கு. அந்த அளவுக்கு காத்து வரமாட்டேக்கிது. எங்க பாப்பாக்கு வந்து காத்து இல்லன்னாலே வந்து அழுதுட்டே இருக்க மாரி இருக்கு அவள சமாதானமே படுத்த முடி முடியாது
ம்
ஆ இது பங்க்ஷன்றதுனால எல்லாரு வந்திருக்காங்க. செரி நம் ப்ப வந்துது ஞாயித்துக்கெழம போய்ப்போ போயிட்டு வேணா அப்றொ ஞாயித்துக்கெழம எல்லாரு ஈவ்னிங் சாயந்தரொ போய்டுவாங்க இல்லீங்ளா திங்கக்கெழம வேணா இருந் இருந்துட்டு வர்லா அப்டின் அப்டின்ட்டு ம் எங்க வீட்லயு வீடெல்லா போட்டது போட்டபடியே இருக்கு. நம்ம திடீர்ன்னு கெளம்பி போ முடியாது.
ஆமா எல்லா வேலையு செஞ்சு ட்டுதா போ முடியு
ஆமாக்கா, இந்த பத்து நாள் விடுமுறையிலதா நானு கொஞ்சோ எல்லாத்தையு வீடெல்லா வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்குவோ.
ம்
செரி சுத்தப்படித்திட்டு எல்லா நம்மளு வச்சுட்டு போனாதா அப்றொ வேலைக்கு போம்போது நம்மளுக்கு நல்ல நல்ல இதுவா இருக்கு.
ம் ம் ம்
ம் எங்கங்க அத்த செய்வாங்கதா பாப்பா பாத்துக்கறதுக்கே அவங்களுக்கு பொழுதுக்கு நே நேரோ கரெக்ட்டா இருக்கறதுனால அவங்களையு நம்ம எதா சொல்ல முடியாது. ம் ம் ம் ஏன்னா அவங்க பாப்பாவ பாத்துக்கறதே பெரிய இது பெரிய விஷ்யொ. நம்ம இதுல வேற அவங்க இது செய்யல, அது செய்யல நம்மளு கொற சொல்ல முடியாது.
ம்
பாப்பாவ பாத்துக்கிட்டா போதுங்கா வீட்டு வேலலா நா வந்து செஞ்சிருவ எதாந்தாலு அதெல்லா பாக்க மாட்ட
ம் ம் ஆமா நம்புளுக்கு பாப்பாதா முக்கியோ அவுங்கள பாத்துக்கிட்டாலே போதோ நம்ம செஞ்சுக்லா வேலை எல்லா
ம் ஏன்னா நா சமையலு காலைலே செஞ்சு வெச்சிட் போய்டுவே நைட்டு வந்தோ செஞ்சிருவே. அ அவுங்க பாப்பாக்கோ ஊட்டி விட்டுருவாங்க காலை நானே ஊட்டிட் போய்டுவ நேரோ இருந்துச்சுனா. இல்லன்னா அவுங்ளே ஊட்டிடுவாங்க செரி அதெல்லா செய்றாங்க அவுங்க தா நல்லபடியா பாத்துக்கிறாங்கல்ல பாப்பாவ அதுவே நம்முளுக்கு போதோ
ம்
வேல என்ன இருக்கு நம்ளே கடகடனு செஞ்சிட வேண்டியதா.
ஆமா
பாப்பாவ பாத்துக்கறது மட்டுந்தாக்கா பெரிய விஷயமா இருக்கு அதுவே இப்ப சாப்ட வேற செய்றாங்ளா அவுகுங்ளுக்கு ஊட்டுறதுக்குள்ளயே விடிஞ்சிர மாரி இரு க்கு
ம்
ஏதாவது பொம்ம பாத்துட்டே சாப்ட்டாதா சாப்டுறாங்க
ஆ ஆமா இல்லனாக்கா இப்ப இருக்குற பசங்க எல்லாருமே அப்டித்தா இருக்காங்க போனு குடுத்தாதா சாப்டுறது அந்த பொம்ம படொ பாக்லனாக்கா யாருக்கோ சாப்பாடு எறங்க மாட்டேங்குது
ம் நா வந்து தொலைபேசியுலா குடுக்கறது இல்லக்கா சரி தொலைக்காட்சில போட்டு விட்டறது ஏன்னா அப் சரி இத விட அது கொஞ்சோ பரவால்ல மேதுன்றதுக்கு ஏதோ ஒண்ணு நா தொலைக்காட்சி போட்டு விட்டுட்டு சேரி சாப்டுங்க அப்டீனுங்கறது
ஆமா
ஆனா வெளியெலா போனா அமைதியா இருக்காங்க சமத்துபுள்ளையா நடந்துக்குறாங்க வீட்ல இருந்தா மட்டு தா இந்த கலாட்டா ம் க்கு வெளியெலா வந்து புரிஞ்சு நடந்துகறது அந்த அந்த இது இருக்குற வெரிக்கோ சந்தோஷோ அது மட்டோ ஓகே
ம் இருமா அம்மா கூப்டுறாங்க என்னானு கே ட்டு வர ம்